நல்லா இருக்
ஆ நல்லா இருக்கே நல்லா இருங்கீங்களோ
ஆ நல்லா இருக்கே பா ஊருக்கு போய் சேந்துட்டீங்களா
ஆமா
ஆ எங்க எங்க இருந்தீங்க
நாங்க ஆ அங்கதா
எங்க இருந்து எங்க போனீங்க தூத்துக்குடி தா வேல எங்க செஞ்சுட்டு இருக்கீங்களா படிச்சுட்டு இருக்கீங்களா ஓ எங்கப்பா
நா இப்ப ஆர்பர்ல
ஆர்பர்ல வேலையா சேர் சேர் சேரி ஓ ஹார்பர்லனா அந்த கப்பல்ல கப்பல்ல வேலையா இல்ல ஹார்பர்ல
ஆர்பர் கேட்ல இந்த வண்டிக வரும்ல அந்த நம்பர நோட் பண்ணி டேக் அடிக்கிறது லைவ் பாக்கறது அடுத்த டுவெல் கேட்டு ரீச் ஆகுறது லைவ் அதா கரண்ட்டு பாக்கறது
ம் ம் ம் டோல் கேட்லயா
ம்
எப்டி வண்டிங்க வந்துச்சுன்னா எப்டி தெரியு இப்ப நம்ம ரோட்ல எல்லா போறோமா எடையில எடையில வண்டி ஒரு குச்சி கட்ட மாரி குறுக்க போடுவாங்க அந்த மாரியா ம் ம் அதுல என்ன என்ன பண்ணுவீங்க
அதுல வந்து நாங்க சைடு வந்து ஒரு டேக்கு அடிச்சு விடுவோம்மா ஒரு டேக்கு ஒரு ஒரு இது மாரி ஒரு கே மேக்னெட் மாரி ஒரு டேக் ஒன்னு அடிச்சு வுடுவோ அது வந்து அடுத்தடுத்த டோல் கெட்டு போவும்போ அந்த இங்கே ரீச்ச ஆவ ரீச்சாவ நமக்கு இங்கே லைவா கரெண்ட்டுல காட்டு இந்த வண்டி எங்க மூவ்வாயிருக்கு அப்டிங்கறது
ஓஹோ ஹோ சேர் சேர் சேரி
நா அந்த டேக்கு இங்க அடிச்சு வுடுறது அந்த பார்சல் போட்டு விட்டுருப் ப்பாங்கல்ல கப்பலருந்து அந்த கண்டக்ட்காரங்க போட்டு வுட்டுருப்பாங்கல்ல
ஆமா ஆமா
பார்சல் வந்து எங்க எங்க போயிருக்குங்கிறது அந்த காண்டெக்ட காரனுக்கு தெரியு எந்தெந்த இப்ப எந்த ஊர் ரீச் ஆயிருக்குன்னு இப்ப எங்க ஊர்லந்து இந்த ஊருக்கு வந்துருஞ் சினா அடுத்தடோல்கெட் அப்ப இங்க ரீச் அந்தந்த டோலகெட்ல அப்டேட் ஆகு அதுக்குதா அந்த இது
ஓஹோ ஓஹோ பரவால்ல இல்ல இப்ப நமக்கு எதனால கண்டுபுடிச் சிக்லா எங்கங்க போயிருக்கு வண்டி அப்டின்ட்டு ம் ஓ என்னென்ன பொருள் பா வரு
கடல்ல இருந்து ஆனா அது லாரிக்குள்ள இருக்கு அத நம்ம பாக்க முடியாது அது வந்து அந்த கான்டெக்ட்காரங்க வந்து பெரிய லாக் மாரி போட்டு அவங்க சீல் அடுச் சிருவாங்க அடுத்து வந்து அந்த கண்டெக்ட்காரங்க வந்து அந்த பொருள் போவுது இல்ல அது எங்க போவுதோ அங்க உள்ள காண்டெக்ட்க்காரங்கதா இவுங்குளுக்கு தொறப்பாங்க அந்த எடத்த அதனால உள்ள பொருள் என்ன இருக்குன்னு தெரியாது கப்பல்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து வந்து இறங்கும்ல இறங்கறத அப்டியே கொண்டு போவாங்க
ஓ அப்ப இந்த லாரிங்க எல்லா அங்க போயிரு முன்னாடியே ஓ இப்ப இத்தன லாரி போகணுன்னு கணக்கு இருக்கா
அப்பல்லா கெடையாது பொருள் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தக்கன
ஓ அதுக்கு அதுக்கு ஒரு கண்ட்ரெக்டர் இருக்காங்க இத்தன லாரி உள்ள போகணு அப்டின்ட்டு ஓ இப்ப எத்தன லாரி ஒரு நாளைக்கு இப்ப எத்தன கப்பல் பா வரு ஓரு நாளைக்கி
அது ஏகப்பட்டலு வந்துகிட்டேதா இருக்கு ஜாம வந்துகிட் டேதா இருக்கு மேக்னேட்டு இந்த பொருளு இந்த இது மேக்னட்டு அதெல்லா இருக்குல அந்த ஜே சி பிக் உள்ளது லாரிக்குள்ளது அந்த மாரி மேக்னெட்டு அந்த மாரி எல்லா பொருளு பெரிய பெரிய குடோனுக்குள்ளது ஒரு கப்பலந்த இன்ஜினு அந்த மாரிப் பொருளா எல்லா வெயிடிட்டான பொருளு
ம் ம் ம் ம் ஓ சேர் சேர் சேர் ம் ஹும் அப்ப அந்த கப்பல் வந்து கொஞ்சோ தள்ளி நின்னுறு இல்லையா உள்ளுக்குள்ள இல்ல அந்த பொருளு அப்ப அங்கிருந்து எப்புடி இங்க இதுக்கெடுத்துட்டு வருவாங்கோ
அது அந்த லான்ஞ்ஞின்னு ஒன்னு இருக்கு அந்த இதுக்கு வந்து மாத்திருவாங்க உள்ள கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து சங்கிலி போட்டு கட்டிருவாங்க அந்த இத இழுத் து புடிச்சி கட்டிருவாங்க கப்பல
இரு இருப்பா இது வந்து இப்ப ரோடுன்னு வச்சுக்கங்களே இப்ப கடல் எவ்ளோ தள்ளி நிக்கு கப்பலு
நிக்காது அததா சொல்றே அந்த லாஞ்சு ஒரு இப்போ நம்ம டிரெயின் ஏற போனா பிளாட் பாம் இருக்குல்ல
ஆமா ஆமா
அந்த மாரிக்கு அந்த இது வந்து அந்த எடத் துக்கு வந்து ஒரு லாக் மாரி இருக்கு கப்பலருந்து அந்த செயினு வெயிட்டான சங்கிலிய போட்டு அதுல லாக் பண்ணிருவாங்க லாக் பண்ணிட்டு அந்த லாஞ்சுன்னு ஒன்னு வந்து ன அப்டியே நி பிளாட்ஃபார்ம் மாரி ரெடிமேட்ல இருக்கு அது நீட்டு மிஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க அதுக்கு ஆள் இருப்பாங்க
ஓ இந்த க வெளிய கரைக்கு
கரைக்கு ஆ லான்ச் ஆ அது வந்து நம்ம பிளாட் இப்ப நம்ம தர எப்டி இருக்கு ஆ பாலம் கரெக்டா சொல்டிங்க அந்த பாலம் மாட்டம் அது வந்து அ ஓட் டு அது வேல பாப்பாங்க ஆப்ரேட்டரு
அ அ அ
அந்த ஆப்ரேட் ட்டருக்கு தா தெரியு அது வந்து எல்லாரையு உள்ள விடமாட்டாங்க அது வந்து அவுங்களுக்கு சேலரி அதிகோ ஆனா அவுங்களுக்கு அந்தளவு டிரெய்னிங் கடுமையா இருந்துருக்கு ஆப்ரேட்டர் குடுப்பாங்க அந்த பிளாட்பார்ம் மாரி போட் டு அடுத்து அதுக்குன்னு ஒரு இந்த கொக்குளி‌ வண்டி இந்த வெயிட்டான பொருள் எங்கயு கெடங்குல கிடங்குல உழுந்துருந்தா தூக்குறாங்கல
ஆ ஆ ஆ லிஃப்ட்டு மொத ஒரு பெரிய கொக்கி மாரி வச்சு பின்ன கிரேயினு கிரேயினு
கிரேன் கிரேனு அதே மாரிக்கி அதுக்கு ஒரு கிரேனு இந்த கிரேன் நம்ம ரோட்ல இருக்கும்ல அந்த கிரேயின் கெடையாது அது கப்பலுக்குள்ள அந்த பொருள்ள மாத்துறதுக்கு அதுக்கு ஒரு கிரேயினு
ஒ ஹோ ஹோ
அத வச்சிருந்து அந்த பிளாட்ஃ பாம்ல எடுத்து த்து வச்சு இந்த பிளாட்ஃபார்ம் மறுபடியு உங்க ரிவில்ஸ் வந்து அதுல இருந்து லாரில ஏத்துவாங்க அந்த அதே கொக்களி வண்டிய வச்சு லாரிக்கு ப வெயிட்டான பொருள்லா லாரி லாரிய த்துவாங்க அப்டி அப்டி பாக்ஸ் பாக்ஸா இருந்ச்சு அத அ அந்த மாதிரினா அது ஆளு லோடு மேன்னு நெறைய உள்ள வேலை ஏகப்பட்ட லோடு மேன்னு வேலப்பாப்பாங்க
இப்ப ஒரு கப்பல்ல எத்தன லாரிக்கு ஏத்தலாம்ப்பா பொருளுங்க ஆ
ஒரு நாலு லாரிக்கு ஏத்தலா
ஓ அப்போ அந்த ஒவ்வொரு லாரியாதா போகுமா
ஒவ்வொன்னா தா அதா அந்த பிளாட்ஃபாம்ல வந்து இருக்கும்ல
ஆ ஓ ஒவ்வொரு லாரியா நாலு லாரி ஒன்னா போய் நிக்க முடியாது இல்லையா ஏனா வளச்சி வரணு இல்லையா
இல்ல அது இப்ப இது ஏகப்பட்டது நிக்கு லாரி
ம் ஓ
நா எல்லாரு கெடையாது அங்க வந்து எப்போது ஒரு முன்னூறு நானூறு லாரி நிக்கு லோடு வந்து வர வரறதுக்கு போட்டுட்டு போவாங்க மத்தபடி அது உங்களுக்கு தெரியும்ல இந்த ஆர்பர்னா அது வந்து ஏக்கரு கணக்கு தா அந்த வஉசி துறைமுகம் சொல்லுவாங்கல்ல
ஆ தெரியு தெரியு துறைமுகம் தெரியு பாத்திருக்கோ ஆனா கப்பல்ட்ட வந் து பாத்தது இல்ல ஓ கா நாங்க நெனைச் சு ரொம்ப நாளா யோசுச்சிட்டு இருப்போ கப்பல் வந்து கொஞ்ச தள்ளி நின்று பொருளுங்கல எப்டி எடுத்துட்டு வந்து லாரில கொண்டந்து இங்க சேத்துறாங்க ஓ இப்பதா தெரியுது இங்க இருந்து அங்கது ஒரு பெரிய பாலம் போட்டுருவாங்க அந்த கப்பல் வர சமயம் தா அந்த பாலம் இருக்கு இல்லையா
ஆமா அதா கப்பல் வர்ற சமயலா அந்த கப்பல வந்து லாக் பண்ணிருவாங்க வெளில கரைக்கு கொண்டு வந்தா அந்த கப்பல லாக் பண்ணிட்டு அடுத்து இந்த மிஷின ஆப்ரேட் பண்ணுவாங்கல்ல அத வச்சு தூக்குவாங்க கிரேன்ன‌ வச்சு தூக்கி மிஷின் ஆப்ரேட் பண்ணி அதுல இருந்து இதுல லிஃப்ட்டுக்கு மாத்தி லிஃப்ட்ல இருந்து வந்து லாரிக்கு லோடு மண்ணு‌ ஏத்தறதனா ஏத்துவாங்க வெயிட்டான பொருள்னா அப்டி மிஷின் ஏத்து
ஒரு நெறைய பேத்துக்கு அங்க வேல இல்லைங்ளா
ஏகப்பட்ட வேரு ஆனா எங்களுக்கு வந்து வேல வந்து இந்த நாங்க கப் பல பாக்கவு மாட்டோ பாசு இருக்க போய் நாங்க உள்ள போய் பாத்துருக்கோ மத்தபடி எனக்கு உண்டான வேல வந்து இந்த ஆ பாஸ் நம்மட்ட அந்த பாஸ் போட்டா உள்ளே உடுவாங்க டோல் கேட்லே
ஓ ஹொ ஹோ
அதனால நா பாக்க போய் சொல்றே மத்தபடி உள்ள வந்து நாங்க போக மாட்டோ எங்கள ஓயாமெல்லா உள்ள உடவே மாட்டாங்க அதுக்கு செக்ரூட்டி எல்லா நிப்பாங்க அது கேட்டுலே நிப்பாங்க ஆமா எட்டு கேட்ருக்குல்ல மொத்த நா நிக்கது மொத மூணாவது கேட்டு கிரீன் கேட்டு ரெட் கேட் இருக்கு முயல் தீவு லாஸ்ட் முயல் தீவுன் ஒன் இருக்கு அங்க எட்டு கேட்ட தாண்டுனாதா நீங்க அந்த லாரி அந்த கப்பல பாக்கறதுக்கே போ முடியு அங்க யாரையுமே உள்ள உட மாட்டாங்க
முயல் தீவுக்கு நாங்க போயிருக்குறோ ஒரு டைமு ஆ அங்க ஆனா இந்த ஹார்பருக்கு போகும்போது சாந்தர ஆயிருச்சு
அதா நீங்க முயல் தீவுக்கு பேயிருப்பிங்க அதுக்கடுத்து நீங்க பேயிருக்க மாட்டிங்க அடுத்து நாலு கேட் இருக்குல்ல அந்த கேட்ட தாண்டி உட மாட்டாங்க ம் போலீஸ் அதிகாரியா இருந்தா லுமே அந்த கேட்ட அந்த நாலு கேட்ட தாண்டி உட மாட்ட அங்க உள்ளவங்களுக்கு அடி படுமல்ல அடிபடு ஒரு இதா இருந்துச்சுனா ஆம்புலன்ஸ் சே அந்த நாலு கேட்டு இங்கிட்டுதா வந்து நிக்கு அங்க உள்ள அங்க உள்ள ஆம்புலன்ஸ் நிக் அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து வந்து இந்த நாலு கேட்ட தாண்டி வந்துதா ஆளயே ஏத்தி உடுவாங்க அந்த கேட்டுகுள்ள ஆ பொருளு விலை மதிப்பானது வரும்ல ஆனா ஒரு
ஆமா ஆமா ஃபாரின்ல இருந்தெல்லா வரு பெரிய பெரிய கோடி கணக்குல வரு இல்லயா
ஆ அதனா உடமாட்டாங்க வரு அதுக்குதா இவ்ளோ இது இப்ப எங்களே வேல எங்க கேட்ல எத்ன மொத்த எட்டு பேரு வேல பாக்கோ ம் மாச ஒரு ஆளுக்கு சம்பள பதனெட்டாயர்வா அப்ப எட்டு பேருக்கு என்ன ஆயிருச்சுனா நாங்க சும்மா உக்காந்து டேக்கு தா அடிக்கோ இத்தனைக்கு
ஆ டேக் அடிச்சாலு கஷ்டந்தானப்பா வந்து வண்டிக வந்துகிட்டே இருக்கு இல்லையா ம்
என்ன ஒண்ணு எட்டு மண் நேரந்தா ஸிஃப்ட்டு அதனாலதா எட்டு மண் நேரந்தா
பொ எட்டு மண் நேரத்துக்கே இடுப்பு போயிரு இனி அதுக்கு மேல ஓவர்லா இருந்துச்சுன்னா கஷ்ட ஷிஃப்ட் இரு க்குதா டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் அந்த மாரிலா இருக்குங்ளா இல்ல ஒரே ஷிப்ட்டுதா
ஆ‌ இல்ல மூணு ஷிஃப்ட்டு ஆமா மதிய ஷிஃப்ட்டு காலே ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட்டு
உங்களுக்கு எப்டி எந்த மாரி ஷிஃப்ட்டு நீங்க போவிங்க கப் காலைல ஷிஃப்ட்னா எத்தன மணிலருந்து எத்தன
குடுப்போ அப்டேட் பண்ணுவாங்க குரூப் வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்ணுவாங்க
ஓ காலையிலனா எத்தன மணிக்கு வேலைக்கு போனு
கரெட்டா ஆறு பத்துக்கு உள்ள இருக்கணு ரெண்டு ரெண்டு பதனஞ்சுக்கு வெளிய ஒரு ஆறு பதினஞ்சுக்கு உள்ள இருக்கனு ஆறு பதினஞ்சுகுள்ள உள்ள இருக்கனு ஃபோட்டோ போட்ணு போன உனே அதுக்கு ஒரு ஆப்பு ஏத்தி குடுத்துருப்பாங்க காண்டக்ட் காரங்க நமக்குன்னு ஒரு ஆப்பு
ம் ஹு ஹு ம் ஒ அதுல அதுல
ஃபோட்டோ போடணு ரெண்டு ப அ ப பதுனஞ்சுக்குள்ள மதியன்னா வெளியேரச்சுல்லி ஃபோட்டோ போட்ணு அவுட்டு இன்னுன்னு குரூப்ல வந்து வர்றவுங் ஃபுல்லா எட் ட்டு பேரு வந்தாங்னா எட்டு பேரு அப்டேட் பண்ணி அடுத்து எட்டு பேரயு நிக்க வெச்சி அந்த ஹெல்மெட்டு கை க்ளவ்ஸு சேப்டி சூவு
ம் ஹு ஓ அது நீங்க போட்டுக்குணுமா
கு ஆமா எல்லா போடணு அனா எங்களுக்கு அந்த மாரி டேஞ்சரான வேலயே கடையாது அனாலு கம்பெனி அ கம்பேனி ரூல்ஸ் அப்புடி
ஓ ஓ ஒ வண்டி உங்களுக்குதா
டி அந்த மார்லா போடணு த த அவசியமே இல்ல
ஆமா நீங்க டேகு பண்ற வேல தான
போட்டுதா ஆகணு போடலன்னா அதுக்கு ஃபைன் போடுவாங்க வாங்குற சம்பளமே அவ்ளதா
ஃபைன் எவ்ளோ போடுவாங்க
கெல்மட்டு அதல்லா போடல ஒவ்வொன்னுக்கு ஒவ்வொரு ஃபைனு அது அந்த அங்க ஒருத்த இருக்க மேனே து இருக்காரு காசின்னு அந்த ஆளு அ வந்துதா ஃபைன் போடுவாரு ம் ஹெல்ம அந்தாலு வர்ர அது அவரு வர்லன்னா நம்ம ஹெல்மட்ட எல்லாத்யு கலத்தி வஷ்ட்டு நம் சாட்டி உக்காந்து செல்லு நோண்டலா இப்ப லாரி வராட்டி
ஓஹோ அ அ
ன்னா நம்ம போட்டே ஆவுனு அப்புடி இல்லனா ஃபைன் போட்ருவாரு
இப்போ ஒரு லாரிக்கு அடுத்த லாரிக்கு தொடர்ச்சியா வந்துகுட்டே இருக்குமா இல்ல கொஞ்ச கேப்பு கடைக்குமா அ ஒ கேப்பு உட்டுட்டு வரு ம் ம் இர் ந்தாலு நம்ப வேல சமயத்துல செல்லுல்லா பாத்துட்டுருக் கூடாது இல்லியா நம் வேலைலே கான்சன்ட்ரேஷன் குடுக்குணு இப்ப இந்த ஏல் வெயிலுக்கு ஹெல்மட் ஆச்ச சேரிப்பா அடுத்த கால்ல பேஸ்லா
ஆ சேரி ஓகே அ